ஆ என்ன பண்
நா சும்மாதா நண்பா அதா தம்பி கூட வெளிய போய்ட்டு வந்த கடைக்கி போய்ட்டு வந்து இப்பதா வீட்ல ஒக்கான்ட்ருக்க நீங்க என்ன பண் றீங்க
நா சும் வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க மனைவி பாத்தீங்கன்னா சப்பாத்தி போட்டுட்ருக்காங்க குருமா வெச்சுட்ருக்காங்க பைய பாத்தீங்கன்னா நாங்க கடைக்கு போய்ட்டு வந்த அந்த ஜாமான ல்லா வெச்சு வெளயாண்ட்ருக்கா
ஓ செரிங்க நல்லதுங்க பரவால்லைங்க நைட்டுக்கு இப்ப சப்பாத்திதா சமையலுங்ளா
ஆமாம்மாங்க இங்க சப்பாத்திதா சமையலு சோயா பீன்ஸ் அ போட்டு குருமா வெச்சிருக்காங்க நீங்க அங்க என்ன சமையல் பண்ணிருக்கீங்க
அஹ் பருப்புஞ்சாப்பாடுங்க முட்ட வாங்கிட்டு வந்துருக்க வே ச்சூருக்காங்க நைட்டு சாப்டோனுங்க அதான் நைட்டு அத ஒரு சாப்டோனுங்க நானு தம்பி இப்ப வெளிய பொய்ட்டுருந்தங்க பைக் என்னாச்சு தெர்லங் ஸ்டார்ட் ஆவ மாட்டேகுது அது என்னன் பாக்கணுங்க போய்யி கடைல் தா
கடைலல குடுக்க தேவல்லைங்க ஒரு கடைக்கே போவேனா ஆயில் மிஸ்டேக் இரு யேன் பைக்கே பாத்தீங்ன்னா அப்டிதாங்க நேத்து முந்தா நேத்து பாத்தீங்ன்னா அப்டிதா ஆச்சு என்னன் பாத்தீங்ன்னா ஆயில் மாத்தல்ல நீங்க ஆயில் மாத்தி பாருங்க எல்லா பிரச்சனையு செரியாய்ரோம்
செரிங்க இல்லன்னா அப்ப நண்பர்கிட்ட ஏதோ ன்னு வாங்கிதா வெளிய போவோ நனைக்கிற பாக்கலாங்க யார் இல்லைங்க பாக்கலா
இல்ல இல்லைங்க நீங்க அப்பா அப்பா எது இருந்தாங்கன்னு வெய்ங்க பைக்கு‌ எது வச்சிருந்தாங்கன்னா போட சொன்னீங்கன்னா அப்பா வேலைக் இப்போ ஒரு கேப்ல பாத்தீங்கன்னா வாங்கி குடுத்துட்டு போனங்கனா வீட்லயே மாத்திக்கலாம் இல்ங்க
நல்லது நல்லதுங்க ஆனா அந்த மாரி தெரியிலங்க கேட்டு பாக்குறங்க
ஓகே ஓகேங்க கேட்டு பாருங்க உம் ஓகேங்க அப்புறம் என்ன
போலீங்களா இன்னைக்கு போயிட்டு வந்ட்டீங்களா நாளைக்கு எங்கயாவது போகணுங்களா
இன்னக்கி நா வெளியே இந்த சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்தேங்க போயிட்டு வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை ஜமான்ல்லா வாங்கிட்டு வந்தேன்
சேரிங்க
அப்புறோ பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா மாமனார்க்கு ஓடம்பு செரியலன்னு சொல்லிட்டு அத பாக்குறக்கு நான் ஊர் வரைக்கும் வெளியூர் போகணுங்க
ஓ சேரி சேரிங்க பரவாயில்லைங்க எந்த ஊருங்க ரொம்ப தூரங்களா இல்ல பக்க்தான்ங்கள போயிட்டு வந்துருவீங்களா
இல்ல இல்லலைங்க ஏழு கிலோ மீட்டருங்க
ஏழு கிலோ மீட்டருங்களா பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க ஏழு கிலோ மீட்டருன்ன ஏழு கிலோ அப்புறோ என்னங்க பைக்ல போனம்னா ஆறு ஏழு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துக்குள்ள போயிட்டு வந்துலாமங்க ச்சு ம் சேரி சேரிங்க பரவாலைங்க பக் துலேயே இருக்காங்க நல்லது தாங்க நா இங்கயெங்க வெளியே போறக்கு எல்லா எங்கேயு சொந்த பந்தங்கள் எல்லா சொல்லிக்கிற மாரி யாரு இல்லைங்க ஆஹ் பாக்கலாங்க வெளியே எங்கேயு போற மாரி இல்லைங்க உங்களுக்கு வேணா சொந்தங்கள் அதிகமா இருப்பாங்கன்னு நினைக்கிறங்க
ஆமா ஆமாங்க நாங்க ஏழு கிலோமீட்டர் சொன்னோ பாத்தீங்கன்னா அது ஏழு கிலோமீட்டர் இல்லைங்க ஏழு மணி நேரம்ங்க ஏழு மணி நேரோ ட்ராவல் பண்ணி நா போகனுகுங்க அதலயே போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுல சின்ன சிரமங்க ஏன்னா எங்க ஊர்ல பாார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா பஸ் வசதி எல்லா கிடையாதுங்க நாங்க பார்த்தீங்கன்னா பைக்கு தீங்கன்னா டைம்ல பாத்தீங்கன்னா ஒன்னு பண்ண முடியாதுங்க என்ன பண்றதுன்னு தெரியலங்க போயிட்டு எப்படி ரிட்டன் எத்தன வருதுன்னு தெரியல்லைங்க
தெரியலங்க தெரியலங்க அதாங்க இப்ப பைக் என்னச்சுன்னு தெரியலீங்க மறுபடியு போய் நா பண்ணி பாக்கணு ஆயிடுசின்னா பரவாயில்லைங்க போய் கடைக்கு போயிட்டுன்னு ஆயில் மாத்திட்டு வந்துர்லாங்க இல்லலைன்னா போய் ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க மாத்தணு உங்களுக்கு ஏதாவது நண்பர்கள் இருந்தாங்க யாரவது ப்ரியா ருந்தங்கனா நல்லா கேட்டு சொல்லுங்க
ம் சேரிங்க நா கேட்டு சொல்றேங்க ஆனா கேட்டு பாக்கணுங்க எனக்
ஆமாங்க ஏன்னா நாளைக்கு எடுத்துட்டு போறேன்ற மாரி குழந்தைகள கூட்டிட்டு போனோ அப்படின்ற மாதிரி அதா நா நீங்க கேட்டு பாருங்க என்னன்னு
நா கேட்டு பாக்குறேங்க ஏனா எனக்கு என் நண்பருக்கு பாத்தீங்கா இது மாரி வண்டியில ப்ராப்ளம் ஆயிருக்கு என்ன என்னன்னே தெரிலீங்க ஆனா பாதா வண்டி ஸார்ட் ஆகல பாதா ஆயில் தா மிஸ்டேக்குனு இருக்கு அவர்கிட்ட கேட்டு பாக்குறங்க என்ன ப்ராப்ளம் எது எப்படி சால்வ் பண்ணலானு இந்த மாரி கேட்டு பாத்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றங்க
சொல்லுங்க பிர பிரச்சன இல்லைங்க காலைல எடுத்துட்டு போறதுன்னா அப்ரோ அது பார்த்தாதாங்க தெரியு
ஓகே ஓகேங்க நீங்க அப்ரோ நீங்க எங்கயு வெளிய போலீங்களா
போலீங்க நாளைக்கு தா வெளியே போற மாரி இருக்குங்க ஆனா தம்பி வெளிய போற ப்படிங்க நாளைக்கு ஊருக்கு போயிட்டு நேரத்துலியே வந் துருந்தா வாஹ் வர முடியாதுங்க அங் தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் வர மாரிங்களா
இல்ல இல்லைங்க இப்ப என்னோட பைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வார காலமா பாத்தீங்கன்னா அது ஓட மாட்டிக்கிதுங்க அது வண் டி ஓடுச்சன்னா கூட நாங்க பஸ் ஸ்டேண்டுல நாங்க போட்டு வாகன நிறுத்தும் இடத்தில நிப்பாடிட்டு நாங்க போனோம்னு வைங்க போயிட்டு வரப்போ நைட்டு பஸ் இல்லைனாலு அத எடுத்துட்டு வந்துருவோ நாங்க இப்ப பாத்தீங்கன்னா பைக்கும் இல்லைங்களா அதுங்காட்டி நா
சேரி சேரிங்க சேரி நீங்க எதுக்கு நண்பர்கள கேட்டு பாருங்க எதாவுது இருக்குதுனா டக்குனு வாங்கிட்டு வந்து மாத்திர்லாங்க மாத்திட்டு வேணா அதுக்கப்புற வேணா வாகனத்த ஏதோ ரெடியாயிச்சுனா கூட நீங்க இரவு வரும் போது அத எடுத்துட்டு வரதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க
நல்லது நல்லதுங்க நானு அதாங்க நெனைக்கிறே
சேரி சேரிங்க அப்புற வீட்லெலா எல்லா சாப் இனிமேதா சாப்பன்னுங்களா கொழந்தைங்களா என்ன பண்ணிட்ருக்காங்க
கொழந்தைங்களா பாத்திங்னா வெளையாண்ட்ருக்கறாங்க மனைவி பாத்திங்னா சமையல் பண்ணிட்ருக்காங்க சமையல் பண்ணி முடிக்க போறாங்க சப்பாத்திதா போட்டுட்ருக்காங்க ரொம்ப நேரமா போட்டு முடிச்சதுன் நாங்க எல்லாரு ஒட்டுக்கா சாப்பிட ஆரம்பிச்சிருவோ நீங்க உங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே சாப்ட்டிங்ளா இனிமேல்தா சாப்ட போறிங்ளா
டேஸ்ட் பாத்து எல்லா விசில்லா வந்துருச்சுங்க இனிமேல்தா விசில் அடங்குனதுகப்பற உக்காந்து சாப் சாப்பட்டு டோணுங்க அது ச பருப்பு சாப் பாடும் முட்டையு வெச்சிருக்கங்க ரெண்டையு சாப்டன்னுங்க சாப்ட்டு போட்டு உக்காந்தம்னா ஒரு இருவது தாங்க வேற வேலை அதிகமா இல்லைங்க உங்களுக்கு வேற வேலை இருக்குதுங்ளா நைட்டு இல்ல இது மட்டுந்தாங்ளா
எனக்கு நைட்டு எந்த வேலையுமே இல்லைங்க நா வெளிய போலான்ட்ருந்தனுங்க பைக்கு கொஞ்ச ப்ராப்ளங்ளா அதனால வெளியுவு போ முடில வீட்லயேதாங் இருப்ப நீங் இங்க நானு கொஞ்சநேரம் கழிச்சு பைக்க கொஞ்சோ ஸ்டார்ட் பண்ணி பாக்கணுங்க திடீர்ன்னு ஸ்டார்ட் ஆயிச்சினு வைங்க நம்ம நேரம் பாத்தீங்கனா நம்பளே போய் கையில நம்ப ஆயி ல வாங்கிட்டு வந்துருவனுங்க வாங்கி
அதாங்க அதாங்க நானு பாத்துட்டு இருக்கறங்க என்னன்னு பாத்துட்டு சொல் றங்க நல்லதுதாங்க நீங்க சொன்ன மாரி அது நட நடந்தா நல்லது தாங்க அதா சேரிங்க பாக்கலாங்க எ
ம் நல்லது நல்லதுங்க இப்ப பாத்தீங்கனா நா டாடா பிளே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க அதுக்கு பாத்தீங்கனா மந்த் லி பாத்தீங்கனா எரநூறு ரூவாய்க்கு ரீசார்ஜ் பண்ண ஆனா பாத்தீங்கனா பன்னெண்டு, பதிமூணு நாள்லயே பாத்தீங்கனா மறுபடியு ரீசார்ஜ் பண்ண சொல்லுது சொல்லிட்டு நா முன்னூத்தி பதினஞ்சு ரூவாய்க்கு போட்டுருக்கனுங்க தெரில தெரிலிங்க அது அதா குறிப்பிட்ட கால அளவுதான் போலங்க இ இப்ப பாத்தீங்கன்னா முன்னூத்தி பதினாஞ்சு ரூவாய்க்கு முன்னூத்தி பதினாஞ்சு ரூவாய்க்கு ஒன் மந்த்க்கு போட்ருக்கனுங்க
சேரி சேரிங்க இல்லங்க இப்ப நீங்க அங்க கூப்ட்டு கேட்டீங்கனா ஏ நா இவ்ளோவுக்கு பண்ணா ஏ இது எத்தன நாள் இது பேக்கு அந்த மாரி எல்லா டீட்டைல்டா கேட்டு வச்சுக்கங்க ஏன்னா இல்லயா நமக்குதா கீது நட்டங்கீது ஆகிருச்சுங்களா என்னன்னு தெளிவா கேட்டுக்கங்க கால் பண்ணி
இல்ல இல்லலங்க கேட்டங்க அவங்க இருவத்து ரெண்டு நாள் கணக்குங்றாங்க அது கட்டி நா முன்னூத்தி பதினஞ்சு ரூவாய்க்கு போட்டுருந்தங்க
பரவால்லைங்க பரவால்லைங்க, சமூகம் பெரிய எடம்தாங்க முந்நூத் முந்நூத்து ஐம்பது ரூவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க ஐநூறு ரூவாய்க்கு பண்ணுவீங்க அது இருப்பு இருந்தாவே அப்டித்தாங்க
ஆமாமாங்க முன்னாடி எல்லா முன்னூத்து ஐம்பது ரூவாய்க்கு பண்ணிட்டு இருந்தங்க இப்ப நம்ம எதுக்கு கார்ட்டூன் சேனல்லா முன்னூத்தி பதினந்து ரூவாய்க்கு போட்டாலே எல்லா சேனலு வந்துரு தூங்க அது கட்டி
பரவால்ல பரவாயில்லைங்க, எப்டிங்க உங்களுக்கு சன் டேரைக்ட்டு அந்த மத்த சே டிஷ்சவிட உங்களுக்கு இது பரவாயில்லனு தோணுதுங்கா என்ன எப்டிங்க
எனக்கு மத்தத விட இது பரவால்லைனு தோணுதுங்க ஏன்னா நா மத்தது யூஸ் பண்ணி பாத்திருந்தா இது பரவாயில்லைனு தெரியுங்க ஏனா
செரிங்க செரி செரிங்க பரவா பரவாயில்லைங்க இல்லைங்க இதுக முன்னாடி நீங்க டிவில பாத்துருப்பீங்க அது எதுல யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ஏதாது தெரிங்களா
இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க செட் ஆஃப் பாக்ஸ்னு ஒன்னு யூஸ் பண்ணி இருந்தோம் கவர்மெண்ட்ல வந்து கேபிள் மாரி ஒன்னு பிளாக் கலர்ல ஒயர் ல குடுப்பாங்க இப்ப நாங்க அதெல்லாம் போய் நாங்க இந்த டிஷ் எல்லா வாங்கி நாங்க மாட்டி நாங்க தனியா இன்டுஜுவல பாத்துட்டு இருக்கோங்க
அதுலா கிளியரா எடுக்குதுங்களா எந்த குறைபாடும் இல்லங்களா டிவில
எனக்கு இப்ப எனக்கு பொறுத்தவரைக்கும் நல்லா எடுக்குதுங்க சூப்பரா இருக்குது இப்ப நா ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டிவி வச்சிருக்கேங்க அதுல பாக்குறதுக்கு நாங்க சன் டைரக்ட் நா உங்களுக்கு சேபா இருக்கும்
நல்லது நல்லது பரவாயில்ல பரவாயில்லைங்க எப்பிடியும் சொல்லுங்க நல்லதுதாங்க ம் சேரி சேரிங்க நாளைக்கு எத்தன மணிக்கு நீங்க போயிட்டு நீங்க கெளம்புற மாரி யோசிச்சு வச்சிருக்கீங்க
நா இங்கருந்து காலையில பத்து மணிக்கு கெளம்பலான்னு இருக்கனுங்க பத்து மணி களம்புனா எப்டி இருந்தாலும் அங்க போறக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாறு மணி ஆயிருங்க
ஆமாங்க ஆறு மணிங்கிறதே அது ரொம்ப லேட் ஆயிருங்க அப்றோம் நீங்க போய் அங்க போய் பாக்கணும் பேசணும் பாத்துட்டு கிளம்புறக்கு எப்டி இருந்தாலும் ஒரு ஏழு எட்டு மணி ஆயிருங்க திரும்பி ரிட்டன் வர்றது கொஞ்சம் சா இன்னொரு கூறுதாங்க
எனக்கு வாகனம் இருந்துச்சுனா எனக்கு தெரியாதுங்க வாகனம் இல்லாதங்கட்டி நா பாத்தீங்கன்னா காலைலதா வர மாரி இருக்குங்க
சேரிங்க அந்த வாகனத்த நா பாக்குறேங்க அந்த வாகனம் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு அதுக்கப்பறம் முடிவு பண்ணிக்கலாங்க தங்கறாங்களா இல்ல வர்லாங் ங்களா என்னங்கறத அத பாத்துட்டு முடிவு பண்ணிக்கலாங்க
மணி ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு களம்பி வர மாரி இருக்கும் குங்க வாகனம் இருந்துச்சுனா பிரச்சன இல்லைங்க நைட்டோட நைட்டா கிளம்பி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்கி கூட வந்துருவனுங்க
அவ்ளோ ரிஸ்க் எடுக்றதுக்கு நீங்க பேசாம தங்கி இருந்துட்டே வரலாம்ல ஒரு ஒரு இரவு தங்குறதுங்குறது ஒரு பெரிய விஷயம்
இல்ல இல்லங்க எனக்கு இரவு தங்குறது மேட் என்னோட வீட்டுல நான் த எனக்கு என்னோட வீட்டு்ல படுத்தா தாங்க தூக்கம் வரும் மத்தவங்க வீட்ல போனா எனக்கு கடுப்பு தாங்க வரும்
இல்லங்க நீங்க போய் பஸ்ஸ்டாண்ட்ல தூங்கி எந்திரிச்சு வருவங் கிறீங்க அந்த நேரத்ல உங்களுக்கானு பணம் உங்களோட மொபைல் இது எல்லாமே பாதுகாப்பு வச்சுக்கணும் ஏன்னா இன் இந்த இரவு நேரத்துல வந்து வழிப்பறி அந்த மாதிரி நெறைய இருக்குதுங்களே அதுக்காக சொல்றாங்க தனியா போய் உக்காந்து தூங்கறதுலாம் கஷ்டம் தாங்க
ஆமா ஆமாங்க இப்ப எனக்கு இப்ப எல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சோ எல்லா பிரச்சன இல்லிங்க இப்ப முன்ன மாரி இல்லிங்க
தெரி தெரியலிங்க இப்ப எப்டின்னா எப்ப என்ன நடக்கும்னு தெரியாதுங்க இப்ப நீங்க ஏமாந்து திடீர்னு நல்லா தூங்கிட்டீங்க திடீர்னு பக்கத்துல இருக்குறவன் நல்லவனா இருக்கலா திடீர்னு எடுத்துட்டு போனாலு நமக்கு தா நட் ஆஹ் அது சொல்றங்க ஒரு இரவுல ஒண்ணாயிர போறதுல சொல்லுங்க சொல்லுங்க
பத்து மணிக்கு போணோன்னா பத்துலிருந்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு மணிங்க நாலு மணி நாலு மணி நா மூணு மணிக்கு போறக்காக நாங்க பாத்தீங்கன்னா வைங்க இன்னொரு இன்னோரு புதுசா ஒரு வழிய கண்டு புடிச்சு முன்னாடி அப்டிலா பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஊருக்கு போகுனுன்னா வைங்க நடுவுல பாத்தீங்கனா முக் முக்கியமானது பாத்தீங்கனா திருப்பூரு ஈரோடு அப்டி மாறி போற ஒரு பஸ் இருக்குங்க இப்ப நா பாத்தீங்கன்னா கரூர் போய் அங்கேருந்து ஒரே பஸ் தாங்க ஒன் அவர் ட்ராவல் தா அப்டியே இன்னொரு ஊருக்கு போயிர்லாங்க அது மாரி நா ஊருக் போ சில சாட் ரூட்
மணி நேரம் அதில்லிங்க ஏழு மணி நேரம் சொன்னீங்க பழைய உ இதுல போன ஏழு மணிநேரோ ஆகுனு சொன்னீங்க இப்ப புது இதுல போன எத்தன மண்ணேர ஆகுது உங்களுக்கு
ஒரு ரெண்டு மண்ணேரம் சேவாகுங்க ரெண்டு மண்ணேநேரம் அப் அண்ட் டவுன் ரெண்டு மண்ணேரம் சேவ் ஆகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மண்ணேரம் உங்களுக்கு
வரும்போது அதே மாரி வந்துருவீங்களா
வரப்பயு அது மாரிதாங்க பிளான் பண்ணிட்டுருக்க வன்டன் வைங்க நா நெனச்ச டைம்ல வீட்டுக்கு ரீச் ஆய்ரலனு நெனைகிற க்கிறங்க
சேரி சேரிங்க இப்ப நீங்க அங்க இருந்து கரூரிங்கிறீங்க கரூர்ல இருந்து இங்க கோய கோயம் ருங்களா இல்ல இங்க எப்பிடிங்க
இப்ப நா அப்டி போயிட்டு எப்டியோ வந்துருவனுங்க ஆனா கரெக்டான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருனங்க ஏன்னா பஸ்சு வசதி
சேரி சேரிங்க கரக்டான்ன நேர்த்துல வந்தீங்ன்னா பரவாயில்லைங்க பாத்து சூதானமா போயிட்டு வாங்க கொழந்தைய கூட்டிட்டு போறேங்கிறீங்க
ம் ஏன்னா அவங்கலா நேரங்காலமா கூட்டிட்டு போயிருவாங்க நா வரப்ப தனியா தான வருவாங்க
வாங்கத்தா சொல்றாங்க ஏன்னா வழிப்பறிகள் நெறைய இது போயிட்டு தா இருக்கு குது பக்கத்துல நின்ட்டுருக்கவனு நல்லவனா கூட இருக்லா திடீனு பாத்தா என்னவேனா நட
ஆமாங்க மொதல்ல எல்லா நம் பாத்தீங்கன்னா காதல் பண்ணிட்டுருக்குறப்போ பாத்தீங்கன்னா நா லா பஸ்டாண்ட்லேயே தா படுத்தெந்துர்ச்சு வருவே அப்பல்லா எனக்கு ஒரு ப்ரெச்சன வந்து ல்லா இல்லைங்க ஒவ்வொரு பஸ்டாண்லியு ஒரு டூ அவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபை் ஹவர்ஸ் சிக்ஸ்ஹர்ஸ்லா பாத்தீங்கனா வெயிட் பண்ணிதா பஸ்ல ஏறி வருவே இப்ப எனக்கு அதுல ஒண்ணும் பெருசா தெரியாதுங்க ஏன்னா
பரவாயில்ல பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க எப்படியோ ஒண்ணுங்க பாத்து சூதானமா இருந்தீங்ன்னா சேரிங்க சேரிங்க உங்ககூட பேசுனதுக்கு ரொம்ப நன் றிங்க மீண்டும் சந்திக்கிறே உங்கள் நண்பன் வணக்கம்ங்க
இன்னொரு அழைப்புல சந்திக்லா நன்றி வணக்கம்